ஹலோ
ஹலோ
ஹலோ சொல்லுங்க
ஹலோ கேக்குதுங்ளா
கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ சொல்லுங்க சார் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே எப்டி இன்னைக்கு உங்களோட ரொட்டீன்லா எப்டி போச்சு
பரவால ஏதோ போயிட்டு இருக்கு ஒங்களுக்கு
ஆ போயிட்ருக்கு
உ உ உ சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே நீ என்ன சாப்ட்டீங்க
நா இன்னு சாப்பில்ல இப்பதா பரோட்டா சாப்பில்லானு போ போயிட்ருக்கே ஆக்சுவலி
ஓ ஓகே ஓகே உங்களுக்கு இந்த பெட்சு லா பிடிக்குமா
ஆ பிடிக்கு
உ நீங்க ஏதாது பெட்சு அந்த மாரி வளக்குறீங்களா
இல்ல எனக்கு முன்னரு டாக் இருந்துச்சு பட் அது எறந்து போச்சு அப்புறமா எதுவுமே எடுக்கல
ஓ அப்டிங்களா
ஆமா நீங்க
எனக்கு வந்து எப்டின்னா டாகு அதெல்லா வளக் க்க பிடிக்காது பட் ஆனா இ ஓ அப்டியே பாத்தா ஓகே அவ்ளதா அந்த மாதிரி
ஓகே ஓகே உ
உங்களுக்கு ஏதாது க்ளோஸ் ப்ரெண்ட்ஸ் அந்த மாரி பிரெண்ட்ஸ பத்தி ஷேராத ஷேர் பண்றீங்களா
ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இருக்காங்க ஒரு அலக் இப்போ கொஞ்சம் ரொம்பலா இல்ல சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சில பேரு இருக்காங்க ஓகேதா இருக்கா உங்களுக்கு எப்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா எல்லோர்கு கல்யாணோ ஆச்சு ஆக்சுவலி சோ அதனால கொஞ்சோ டச் சின்ன தட்டு
ஓகே ஓகே சார் எனக்கு வந்து எப்டின்னா எனக்கு எப்டி ஒரு ஒரு ஸ்டேஜு வரும்போது ஒரு ஒரு ப்ரெண்ஸ்சு லைக் இப்போ நா ஸ்கூல் படிக்கும் போது அப்ப ஒரு ஃப்ரெண்டு பிரியங்கா அப்டி சொல்லிட்டு அப்ப ஒரு ஃப்ரெண்டு அதுக்கப்பறமா அங்க இருந்து ஸ்கூல் இருந்து மாறனது அப்பறமா இப்ப ஒரு காலேஜ் அப்டின்னு போனதுக்கு அப்புறோ அங்க ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கெடைச்சாங்க அப்ப வந்து நாங்க ட்ரியோ கேங்க் மாரி அப்டி இருப்போ அங்க ஒரு ரெண்டு ப்ரண்ட்ஸ் கெடைச்சாங்க அதுக்கப்பறெ சரி ஓகே அடுத்தது இன்னு கொஞ்சோ கொறைக்கணு அப்டின்னு போகும்போது அங்கேயு கொஞ்ச ஒரு செட் ஆஃப் ப்ரண்ட்ஸ் கெடைச்சாங்க அதுக்கப்புறோ சேரி ஆஃப் பீஸ் அப்டி அந்த மாரி போகும் போது அப்புறோ அங்கியு ஒரு கேங்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ம் ஆச்சு அந்த மாரி ஒரு ஒரு எடத்துலயு ஒரு ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்து இப்ப லாஸ்டா இப் இப்ப லாஸ்டா பா பேசும் போது அங்க கொஞ்சோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி அங்கங்க ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகு அந்த மாரி
ஓகே ம் படம் பாத்தீங்களே எதாச்சு ரீசன்ட்டா
ஆ நா ரீசன்டா லாஸ்ட்டா இந்த மூவி பாத்த லைக்கு எனக்கு மறந்துருச்சு ஏக்சுவலா என்ன படம் பாத்த அப்டின்ட்டு
நீங்க யாரோட ஃபேனு
நா எப்பயுமே விஜய் ஃபேனுதா சார்
ஓகே
ம்ம்ம்
சோ உங்களுக்கு புடுச்ச படம் என்ன
எனக்கு வந்து ராஜா ராணி அந்த பழைய படோ அப்டின் பாக்கும் போது லாஸ்ட்டா வந்தது வந்து ராஜா ராணி புடிக்கு ஆ ஆர்யா வோட ஆரியாது அந்த மூவியு வந்து புடிக்கு அதுல வரது கான்செப்ட்டு அது எல்லாமே நல்லாருக்கு சோ அது புடிக்கு நீங்க ஏதாவது து வந்து ஃபுட் எல்லா சமைப்பீங்களா
ம் சமைப்போ அப்பப்போ நா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது சமைப்பன் வீட்ல கூட போகும் போது அப்பப்ப பாஸ்தா ரீசன்ட் ட்டா நா என்ன பண்ண தால்
ஓ ஓ அதேதா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அது எப்டி செஞ்சீங்க அப்டின்னு சொல் சொல்றீங்களா
சிம்பிளா சொல்ல போன்னுனா தால் போட்டு கொஞ்சோ தண்ணி ஊத்தி கொஞ்சமா கிளீன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த டால்லே பாத்தீங்கன்னா கொஞ்சோ உப்பு போட்டு தண்ணி ஊத்தி பார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பு டாலுக்கு வந்து நாலு கப்பு தண்ணி ஊத்துனா குக்கர்ல போட்டு நம்ம ஒர் ஒரு ரொவண்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணு ரொவண்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கு அப்புறோ தால் ரெடி ஆயிரு கொஞ்சமா தால் இது எடுத்துட்டு போட்டா செட் ஆயிடு கொஞ்சமா புளி கூட கொஞ்சோ தண்ணி போட்டு பண்ணா போட மாட் டா எனக்கு புளி புடிக்காது சோ சில பேரு புளி வேணா அந்த தண்ணில போட்டு கொஞ்சோ ஊற வெச்சு கூட அந்த தண்ணியோட ஊத்தி கொஞ்சோ மிக்ஸ் பண்ணி பாக்கலாமா காரம் போடுலா நா காரம் அதிகமா போட மாட்ட நால்ல பட் காரம் வேணா காரம் போடலா இல்ல பச்சி மொளகா போடலா சம்டைம்ஸ் பருப்புலயே த பச்ச மொளகா போட்டு கூட நம்ம வந்து பண்லா அப்புறோ முட்ட கறி தெரியு முட் முட்ட கொழம்பு தெரியு எல்லாமே
ம் ம்
து வெங்காயம் கட் பண்ணி டோமேட்டோ கட் பண்ணி கொஞ்சோ ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா முட்ட வந்து பாயில் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டு
ம் ம்
தண்ணி பிளஸ் அந்த புளி எல்லாமே த த தண்ணி மாரி ஊத்தி கொஞ்சமா மிக்ஸ் பண்ணா கொஞ்சோ நேரோ டென் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் வந்து மிக் பண்ண நம்ளுக்கு வந்து முட்ட கொழம்பு ரெடி ஆயிடு
ம்
நீங்க சமைக்க மாட் சமைக்க மாட்
ஆல சார் நறைய எருஞ்சுருக்கு ஹ் நாங்க எப்டின்னா கொஞ்சோ டெய்லியு சமைக்கிற மாரி இருக்காது டெய்லியு சமைக்கிற மாரி இருக்காது பட் ஆனா கிஷ்ணல்லா சமைக்கிற மாரி இருக்குங் எப்டின்னா இப்போ சண்டே ஆச்சுனாதா அந்த டைம்ல ஃப்ரீயா இருப்போமா நமக்கு என்ன ஃபுட்டு புடிக்குதோ அந்த மா ஆ அந்த மாரிஸ் செய்வ சிக்ஸ்டி பைவ் பண்றது அப்புறோம் பிரியாணி எதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த டைம்ல அந்த பிரியாணி பண்ற அந்த அப்டி யூடியூப் பாத்து நமக்கு ஒரு நா வந்து இதுவரைக் கு எனக்கு தெருஞ்ச அளவுக்கு தா பண்ணிருக்க பட் நா பண்ணத வெச்சு சொல்ற எப்டின்னா ஆ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான அந்த காய்கறி எல்லா சொல்லுவாங்கள அந்த மாரி வெங்காயோ தக் காய்ல்லா கட் பண்ணிக்கணு கட் பண்ணி வச்சுப்பே ஃபஸ்டு வந்து சிக்கன வந்து வாஷ் மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சதூள் உப்பு லைட்டா அதுலா போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடு த்து வா ஓரமா வெச்சுக்கணு அத வெச்சுக்கிட்டு அதுக்கப்பறோ என்னன்னா நம்ம நார்மலா யூஸ்வலா பண்ற மாரி அப்பறோ இஞ்சி பூண்டு ஆ ஒரு ரெண்டு பச்ச மிளகா அந்த மாரி போட்டு அது ஒன்னா அரைச்சி அது ஒரு பேஸ்ட்டா ஒரு தனியா வச்சுக்கணு வச்சுக்கிட்டே இப்போ ஆதி எத்தினி ஒரு அப்போ பிரியாணி பண்றதுனு ஒரு சில மசாலா இருக்கோ லைட்டா வந்து இந்த பெருஞ்சீரகோ ச் லைட்டா அந்த அந்த க்ளோஸ் அதெல்லா இருக்கோல அதெல்லா போட்டு வறுத்து லைட்டா அது கொஞ்சோ அரச்சு வச்சுப்போ அத அர ச்சு கொஞ்சோ அரச்சு வக்குறது வெங்காயோ தக் அதெல்லா க வக்கிறது அந்த புதினா கொத்தமலி அப் அப்றோ க்கேடு கொஞ்சோ எடுத்து வெக்றது இதெல்லா வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்டுறது எடுத்து வச்சுட்டு அப்றோமா தா அப்றோ அப்றோ அடுப்ப ஆன் பண்ணி அதுல வந்து குக்கர வச்சி அதுக்கப்றோ ஆ நமக்கு தேவையான அளவு ஆயில ஊத்தி ட்டு அப்றமா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இதெல்லா அந்த பட்ட கிராம்பலா இருக்கோலைங்கலாய அத போட்டு கொஞ்சமா வதக்கணு நமக்கு நெய் வேணுனா நெய் டேஸ்ட்டு புடிக்குது அப்டினா அதுக்கு ஃபிளேவர்க்காகவு அதுவு கொஞ்சோ நம்ம லைட்டா சேத்துக்கலா அந்த மாரி சேத்துக்கிட்டு இந்த பட் ட கிராம்பு அதெல்லாத்தயு வதக்கிட்டு அதுக்கபப்றோமா வெங்காயோ போட்டு அது வெங்காயோ ஃபஸ்ட்டு நல்லா வதங்குனதுக்கு அப்றோமா கூட தக்காளி ஆ இதெல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்றோ நம்ம என்னன்ன மசாலாலா ஆட் பண்ணமோ லைக் வந்து இந்த தனியா பவுடர் அப்றோ இந்த கரம் மசாலா பவுடர் அப்றோ வந்து லைட்டா கார மொளகாத்தூள் அப்றோ வந்து பிரியாணிக்குன்னு சில மசாலா நாம அரச்சோ இல்லைங்ளா இந்த மசாலா அப்றோ வந்து பிரியாணி பவுடர் வந்து கொஞ்சோ இரு நம்மக்கு கடையில விக்கு பேக்கா அத வாங்கிட்டு வந்து அது அந்த பேக்கு கொஞ்சோ அது கொஞ்சோ போட்டுக்கலா மசாலா கூட நல்லா ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் போட்டுட்டு ஆ உப்பு வந்து போட்டுக்கணு நம்ம உப்பு போட்டுக்கலா அதுக்கப்றோ சிக்கன போட்டு நல்லா சிக்கன் வேகுற வரக்கோ கொஞ்ச நேரோ மிக்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த உ புதினாலா சொன்னோல அந்த புதினா அதுக்கப்றோ வந்து அந்த அரிசி நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிந்திருப்போ அதா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு அந்த பச்ச மொளக்கால்லா இருக்கூ ஆ அது வந்து வச்சிருப்போ அது அது வந்து அதுல ட்டு அதுவு அதுவு சேத்து பச்ச வாசன போற அளவுக்கு அழகா வதக்கிட்னோ வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த அரிசி வச்சிருக் போனீங்களா அந்த அரிசி வந்ததுக்கப்றோ அரிசிய போட்டுட்டு தண்ணி ஊத்தனோ ஃபஸ்ட்டு தண்ணி ஊத்தி அந்த டேஸ்ட்லா நல்லா இருக்கா பாத்துட்டு உப்பு இல்லன்னா உப் பு போட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அந்த டேஸ்டுக்கு அந்த அந்த மசாலா மாரி அது வந்ததுக்கு அப்றமா அரிசி போட்டு அப்றோ தண்ணி இப்போ ஒரு கிளாஸ் அரிசி அப்டின்னா ஒன்ற கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சிட்டு ரெண்டு கிளாஸ் அரிசின்னா மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சிட்டு அப்றோ நம்ம எ குக்கர் மூடிலா மூடிட்டு விசில் விட்டு அதுக்கப்றோ எடுத்து அந்த மாரி
மொத்தத்துக்கு பிரியாணி புடிக்கோ பயங்கரமா உங்களுக்கு
ஆ புடிக்கோ பட் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நா ட்ரை பண்ணுவே
உ உ உ உ ஓகே எப்டி போயிட்டு இருக்கு ஆஃபிஸ் எல்லா ஓகேவா
புரியலங்க சார்
காலேஜு ஆபீஸ் எல்லா
ஆ காலேஜ் ஆபீஸ்லா
நல்லா போச்சானு கேக்குறே
ஆ போச்சு போச்சு நல்லா போச்சு இ ப்ப காலேஜ் போறதுல்லல ஆபிஸ் தா போயி ட்ருக்க இப்ப ஒரு ஒன் மன்த்தா தா நா காலேஜ் முடிச்ச முடிச்சிட்டு ஒடனே இப்போ ஆபீஸ் நா போயிட்டுருக்கே
ஓகே-ஓகே வேற எந்த சமயல் செய்வீங்க மோஸ் ம்
வேற மோஸ்ட்லி என்னன்னா ஏதாவது நமக்கு புடிச்ச மாரி தோச பண்றது அந்த மாரி தோச இட்டிலி அந்த மாரி அதுக்கப்றோ சட்னி ஏதாவது அர அரைக்குறது
என்ன சட்னி அரைப்பீங்க நெறய நெறய வாட்டி
அதய வாட்டி அப்டிதா எனக்கு ஈஸியா இருக்குறது ஒன்னே ஒன்னுதா பொட்டுக்கல்ல இருக்குங்க இல்லைங்ளா அது உன்னே பொட்டு அ அப்டியே பொட்டு கல்லைய பவுடர் ஆக்கிட்டு அது கூட ஒரு ஒரு ஒரு பச்ச மிளகாய் போட்ட அதுவு சேத்து இ பண்ணிடுவே ஃபஸ்ட்டு பவுடர் ஆக்கி அதுக்கப்றோ தண்ணி கொஞ்சோ உப்பு அதெலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதப்
எனக்கு பொட்டுக்கடல விட அதிகமா எனக்கு வேர்கடல பிடிக்கு சிஸ்டர்
ஓகே ஓகே ஓகே எனக்கு பிடிக்கு அது பட் வந்து நா ஒடனே பண்றதுன்னு பாத்தீங்னா டக்குன்னு பொட்டுகடல பண்ணிடலா அப்டின்ட்டு அத பண்ணே வேர்கல்லையு ஈஸி ஈஸியாதா இருக்கு பண்றதுக்கு அதுவு அதே மாரி தா பவுடர் மாரி அரச்சிட்டு நா அதுல காஞ்ச மெளக போடுவோ இதுல வந்து பச்ச மெளகா போடுவோ அதுல வந்து காஞ்ச மெளகா போடுவோ
நீங்க பச்சமெளகா போடலா இல்லயா நல்லாருக்கு டேஸ்ட்டு காஞ்ச மொளகா போடலா இல்லேனு சொல்லல பட் காஞ்ச மிளகோட பச்ச மொளக டேஸ்ட்டு நல்ல இருக்கு வேர்க்கடலையு ம்
ஆஃப் ஒகே சார் திரும்பி நா உங்ககிட்ட பேசுவன் நெனைக்கிற
கண்டிப்பா ஓகே தேங்க்யூ பாய் ம் செர்